ஆ வணக்கங்க
கம்ங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்களா ஆ ரொம்ப நல்லா இருக்கங்க ரொம்ப நல்லா இருக்கே என்ன சாப்ட்டீங்க
நா இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருந்தே சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ்
ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர் நீங்க சமச்சீங்களா
ஆமா நாந்தா செய்வே பிரியாணின்னா நாந்தா செய்வே இங்க எங்க டோட்டல் ஃபேமிலி நாங்கதா செய்வோ நாந்தா சே தேவலா இருக்கு
அப்டிங்களா ரொம்ப நல்லது ரொம்ப நல்ல விஷயோ அப்டிங்களா அவ்ளவ சூப்பரா சீ அப்டிங்களா அவ்ள சூப்பரா செய்வீங்களா
ஆமா ஆம்பூர் பிரியாணியப் எப்டி செய்வோமோ அந்தமாரி செய்வே
புரியலங்க அப்டிங்கள வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர் எங்களுக்கு எனக்கு எப்டி செய்ங்களா சொல்லி தரிங்களா
கண்டிப்பா ஃபஸ்ட் வந்து ஆ ஃபஸ்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துருவோ அதுக்கப்புறோ வந்து உ என்ன நாங்க பெரிய டபரா தா வைப்போ ஏன்னா நறைய பேரு இல்ல ஒரு பதினஞ்சு பேர் செஞ்சே ஆனால பெரிய டபரா வச்சே ரெண்டு கிலோ அரிசி போட்டோ அதுக்கு ரெண்டு கிலோ கறி எத்துக்கினே அதுக்கப்புறெ வந்து எண்ண நெய் ரெண்டுமே ஒன்னா உட்டுக்கணு
அப்டி ஆ ஓகே ஓகே
அப்புறோ அதுல வந்து பட்ட லவங்கோ ஏலக்கா அப்றோ அந்த பிரிஞ் ஞ்சி எல சொல்லுவாங்கள பிரியாணிகல்லா ஒரு எல போடுறாங்களே அது போட்டோ உ உ அதெல்லா போட்டோ அப்புறோ அது போட்டு நெய் கீ நல்லா அது இதுவமே பச்ச மிளகாப் போட்டு அப்புறோ வெங்காயோ போட்டு நல்லா வே வெங்காயோ வந்து ப்ரௌனிஷ்சா ஆகணு வெங்காயோ வந்து நல்லா ப்ரௌனிஷ்சா ஆ க்றாரு நம்மோ இது பண்ணே இருக்கணு
ஆ ஓகே ஓகே அது வரைக்கு நம்ம வந்து கி கிண்டிக்கிட்டே இது பண்ணிட்டே இருக்
இது ஆமா கொண்ண விட்டு விட்டு கிண்டிட்டே இருக்கனு அது பிரௌனிஷ் தீ உடு கூடாது ப்ரௌனிஷ் ஆகணு உ வெங்காயோ ப்ரௌனிஷா ஆ நோன்னே என்ன பண்ணு தக்காளி போடணு தக்காளி போட்டு தக்காளி நல்லா அந்த மே இதுவு ஆகணு தக்காளி வந்து அதுலே அ வதக்கதுலேயே நல்லா தூளாயட்னு
ஆ புரியுது புரியுது புரியுது அப்பதா அப்பதா நமக்கு ஆ தக்காளி தெரியாது இல்லன்னா தக்காளி சாப்பாடு மாரி ஆயிடும்னால அது மாரி பண்ணோும்ல்ல ஆ ஓகே
நாங்க இப்ப பிரியாணி செஞ்ச தக்காளி தெரலன்னா பாத்துங்க உ உ அ அந்த மாதிரி நல்லாஇது நல்லா இது பண்ணிட்டு அப்புறோ இஞ்சி புன்டு பேஸ்ட்டு இஞ்சி பூன்டு பேஸ்ட் வந்து ஒரு நாங்க வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் ரொப் ப்ப எத்துக்குவோ இஞ்சி பூன்டு பேசட்டா ஆமா ஆமா நாங்க இன்னைக்கு அஞ்சு டம்ளர் போட்டோ அதனால அஞ்சு ஸ்பூன் ரொப்ப ஏத்தோ அப்புறோ அது நல்லா வர வதங்கிட்டின்னாக்கி அதுலயே புதினா போட்ருவோ புதினா போட்டுட்டோ உன்னே என்ன பண்ணு புதினாவையு போட்டுட்டு அதுக்கப்புறோ த கறி நல்லா அது வதங்கணு அதுவு நல்லா வதங்கணு அந்தஸ் ஸ்மெல்லெல்லா போய்ட்ணு வெளிய இஞ்சி பூன்டு பேஸ்ட்டு நல்லா வ வதங்கு வதங்குதா டேஸ்ட் வரு நமக்கு அதனால அந்த மாரி பண்ணோ அதுக்கப் அப்புற வந்து கறி போட்டோ கறி போட்டு நல்லா கறி போட் ட்டு நல்லா கொஞ்ச நெர வதங்கட்டுன்ட்டு த தயிறு மஞ்சத் மஞ்சதுல் லைட்டா அப்புறோ அதெல்லா நல்லா வதங்கன்ட்டு உ மஞ் இது ம் இன்னது நாங்க வந்து சக்தி மிலாகதுள் தா யூஸ் பன்னோ பிரியாணிக்கு ஏனா அது கலரு வரு ப்ளஸ் காரமு இருக்கு டேஸ்டு நல்லா இருக்கு பிரியாணிக் அதா நல்ல இருக் கொண்ட்டு அத போ சக்திமிலகாதுள் தவிர வேர எது போட மாட்டோ அவ்ளதா உப்பு வந்து நாங்க வ வெங்காயோ வ தக்குறோ இல்ல அதுலயே உப்பு தேவைக்கி போட்ருவோ
வெங்காயோ வதக்கும்போதே நீங்க உப்பு உப்புலா கரெக்டா போட்ருவீங்களா
ஆமா உப்பு வந்து இல்ல இல்ல இப்ப நம்ம கொஞ்சோ போட்ருவோ அப்றோ கறி போ ட்றோல்ல அப்ப போடுவோ ஏன்னா அது வதங்கு ம்போது போட்டோம்னாதா அந்த தண்ணி எல்லா அதுல அப்சர்வ் ஆகி இழுக்குத்து தண்ணியாட்டோ கொஞ்ச வரு
அப்டிங்களா ஓ சேரி சேரி ஓகே
அந்த மாரி போட்ருவோ அப்புற அது நல்லா வதங்குன ஒடனே அ து நல்லா அதுலயே கொஞ்ச முக்கா பதத்துக்கு வேகற மாரி பண்ருவோ கொஞ்ச லைட்டா தண்ணி ஊத்திக்கூடோ அந்த மசாலு எல்லா சேந்து நல்லா வதங்கிருச்சுன்னா தயிரு ஊத்திருவோ கொஞ்ச அதுலயே நானு ஏன்னா கறி வேகறதுலயே கொஞ்ச சீக்கிறோ ஊத்துனா சீக்கிரோ வெந்துருது கறி
ஆமா ஆமா
அப்புற நல்லா பண்ணா அளவு தண்ணி ஊத்திருவோ ஒண்ணுக்கு ரெண்டு எட்த்துக்குவோ நாங்க ஏற்கனவே அதுல தண்ணி ஒரு டம்ளர் மேல இருந்ததுனால அஞ்சு டம்ளர்க்கு நா ஒம்போது டம்ளர் தண்ணிதா எட்த்தே
ஓகே ஓகே ஓகே எல்லா அளவோடதா
ஆமா ஆமா அப்றோ அது மாரி பண்ட்டே அதுக்கப் அப்பறோ என்ன பண்ணோ நல்லா தண்ணிய கொதிக்க வச்சி அதுல உப்பு காரோ எல்லா எப்டிக்குதுன்னு பாத்துட்டோ அதுக்கப்புற என்ன பண்ண அரி சிய நல்லா வே நாங்க வந்து சீரக சம்பாதா யூஸ் பண்ணுவோ அர்சி நெறைய
சூப்பர் சூப்பர்க்கா
அதனால என்ன பண்ணோ அத நல்லா தண்ணி இர்த்துட்டு அர்சிய அதுல போட்டோ அதுல போட்டுட்டு என்னென்ன பண்ணோ ஆ அர் ச்சிய போட்டு லெமன் பூஞ்சுவுட்டணு ஏன்னா ஒண்ணுக்கொண்ணு ஒட்டாது சாதோ இந்த கொழ கொழன் ஆகாது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டுறது அந்த மாரிலா ஒட்டாது லெமன் புரிஞ்சுட்டும்ன்னா ஆ ஆமா தனி தனியா இருக்கோ அந்த பிரியாணியு டேஸ்ட் ஓரளவு வது நல்லா இருக்கு அதே போல அது தயரு கொஞ்சோ ட்டுவ அதிலியு கொஞ்சோ தயிர்வுடுவே கொஞ்சோ கொஞ்சோ ஒரு ஆ கொஞ்சோ தண்ணி எல்லா அப்சர் ஆவுர வரையு நல்லா கொஞ் கொஞ்சோன்டு தயிர்வுட்டு கொஞ் நெய் அப்புறோ அந்த லெமன் விட்டோம்மா அவ்ளதா கொத்தமல்லி போட்டு முடி வசிட்டம்னா ட்ரம் போட்டோம்னா நாங்க டம் வந்து அடியில ஆ இந்த தோச கல்லுக்குதில்ல அது சப்பாத்தி கல்ல வச்சிட்டு அது மேல இது வச் சிருவோ ஒரு டொண்டி மினிட்ஸ்வுடுவோ அவளதா அப்பிடியே ஆம்பூல எ ஆம்பூர் பிரியாணி எப்பிடியிருந்ச்சோ அந்த டேஸ்ட் வந்துரு
வாவ் சூப்பர் சூப்பர் இது நீங்க வந்து எங்கந்து இது நீங்களே
இல்ல ஆமா ஆமா இல்ல ஆம்பு ஆம்பூர் ஸ்டைல்ன்னா அது எங்க ஊர் அது அதுனால
ஓகே ஓ
அதனால எங்களுக்கு அம்மா இல்லாம செ செஞ்சி பழக்குவாங்க அதனால நாங்க செஞ்சி பழக்கதா
ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது பரவாயில்ல நீங்க என் நா பிரியாணினாலே ஆம்பூர்லதா பேமஸ் அப்பிடின் ஒரு வ ஒரு ஒரு வரியே இருக்கு பரவால்ல இப்ப அது எப்டி நீங்க க இது செய்ணும்னு நா கத்துருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நானு க
ம் ம் ம் அதே போல சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து நாங்க பட்டர்ஃப்ளை மசாலா யூஸ் பண்றோ கொஞ்சோ அது ரொம்ப நல்லா இருக்கு பட்டர்ஃப்ளை மசாலா எல்லா ஊர்லயுமே அது கெடைக்கு
ஆ ஆ ஆனா அது யாரு போட மாட்டாங்கல்ல
இல்ல எல்லா இது யூஸ் பண்றாங்க அது வேற ஏதோ யூஸ் பிராண்ட் யூஸ் பண்றாங்க பட்டர்ஃப்ளை வந்து எல்லா ஊர்லயுமே கெடைக்கற ஸ்டாக் அது
அ ஆனா வந்து சொல்லுங்க ச அதாவது இப்போ ஆ எங்க இந்த எல்லா ஊர்லயு போடாதத வந்து ஆம்பூர்ல ஏதாச்சி ஆம்பூர் ஸ்டைல்ல ஏதாச்சி ஆட் பண்ணுவாங்ளா அது உங்களுக்கு தெரியுமா எதாவது ம் ம் ம் அ ப்டிங்களா இவ்ளோதா அப்போ இத வச் சுக்கிட்டு அவுங்க அவுங்க கை பக்குவோன்றாங்க அதுதா மெயின் இ
ஆமா மெயினா நீ சொன்னல்ல அதேதா கை பக்குவோ நா எது செஞ்சாலுமே நல்லா இரு க்குன்னுவாங்க எல்லாருமே
ம் சூப்பர் சூப்பர் அதுதா கைப் ஏன்னா ம் நம்ம இப்ப ந நீங்க செய்ற பிரியாணியே அந்த பொருள்ல இன்னொருத்தர் செஞ்சாலு ஆனா ஒருத்தரு செய்யற டேஸ்ட் வந்து இன்னொருத்தருக்கு வராது
ஆமா ஆமா
அதுதா அதுதா இந்த கை பக்குவோ ரொம்ப நல்லது வேற உங்களுக்கு இப்போ நா வந்து இப்போ எனக்கு ச மையல்ல வந்து எனக்கு இந்த இதுதா எனக்கு தெரிஞ்சு நான ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆ நல்லா சூப்பரா செய்வே அப்டின்ட்டு உங்களுக்கு எதாவது அ இருக்கா
எனக்கு
எல்லாமே நல்லாதா செய்வீங்க எல்லாமே நல்லாதா செய்வீங்க நா எல்லா ஆ ஓகே ஓகே அது எப்டின்ட்டு நீங்க கொஞ்ச சொல்ல முடியுமா
ஆ கண்டிப்பா சொல்றே ஃப்ரான் வந்து எங்களுக்கு கிளீன் பண்ணி குட்த்துருவாங்க அங்கயே அதாவ் வ்து எறா அங்கயே இந்த புழு மாரி இருக்குள்ள அது ஹா அது வந்து அவங்களே கிளீன் பண்ணி குடுத்துர்றாங்க இருந்தாலு அவங்க வந்து சரியா கிளீன் பண்ண மாட்டாங்க மேல தோல் மாட்டுந்தா எடுப்புக்குவாங்க உள்ள வந்து ஒரு கரு ப்பா ஒரு த்ரெட்டு மாரி இருக்கு அதுல எறால்ல ஆமா அது வந்து ரெண்டு தா இனிமே இருக்கு நம்பதா எடுக்கணு அது ஏன்னா கிளீன் பண் றவங்க மோஸ்ட்லி அத கிளீன் பண்ண மாட்டாங்க அத போட்டம்னா நம்பளுக் கு வந்து அந்த டேஸ்டே போயிடு அது கசப்பா தெரியு
அதனால அதெல்லாம் எடுத் ஆமா ஆமா
ஓகே ஓகே ஓகே இதெல்லா நா உங்ககிட்ட இருந்துதா நா இதெல்லா கத்துக்கறே. ரொம்ப நல்லது எனக்கு நல்ல விஷயோ ஆ சொல்லுங்க நீ நீங்க கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க
து என்ன பண்ணணு ஆ அத கிளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூளு ஸ்மெல்லு மஞ்சள் ஆ பொடி போட்டம்ல ஸ்மெல்லே இருக்காது
ஓகே அப்டிங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே
இருக்காது அது நல்லா இருக்கு அதே போல நா வ நா வந்து சின்ன அ எண்ண வுட்டு அப்புறோ பட்ட லவங்கோ ஒவ்வொண்ணு போட்டுட்டு இது பட் ட லவங்கோ போட்டுட்டு ச பச்ச மெளகா ப்ன்னு அப்புறோ இந்த வெங்காயத்த போட்டு நல்லா வதங்கிரணு வெங்காயோ வந்து நல்லா வதங்கி னவுனே தக்காளிய போட்டு வதக்கிடணு. தக்காளி போட் டு வதங்குனவுட்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்காக சும்மா கொஞ்சோ ஒரு அது கிலோக்கு ஏத்த மாரிதா நா வந்து அரை கிலோ ஒரு கிலோ வரையிலு செஞ்சுக்கிறே ஒன்ர கிலோ எல்லா அதுக்கப்புறோ இஞ்சி பூண்டு ஆமா ஆமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிட்டவுன்னே என்ன பண்ணனு எறா எறா இருக்கல்ல அத போட்டுரணு அதுல அதுல எறாவ போட்டு கொஞ்ச அதுவு கொஞ்ச லைட்டா ஒரு ஸ்பூன் தயிர் விட்டா நல்லா ஆகு ஏன்னா சொ சீக்கிரோ இதுவாயிடு அந்த எறா வந்து அப்டியே ரவுண்டா மாறிரு நம்ப புழு மாரி போட்டது வந்து அந்த இதுல எண்ணை
அப்டியே ர் அதுதா புரியுது அப்டியே ரவுண்டா ரவுண் ரவுண்டாதா இருக்கு எறா
ஆமா ரவுண்ட் ரவுண்டா மாறிடு அதுக்கப்புறோ என்ன பண்ணணு அது நல்லா வதங்கணு அதுலயே எண்ணைல என்ன பண்ணணு மஞ்ச தூளு உப்பு மொளகாத்தூளு கொஞ்ச தனியா தூளு கொஞ்ச வ ற மெளகாத்தூளு போட்டுக்கலா மெளகாத்தூள் ஃபஸ் ட்டு வந்து வீட்டு மொளகா த்தூளு அப்புறோ கொஞ் ச வெறு மொளகாத்தூள் ஏன்னா அந்த இதுக்கு அப்ற நல்லா போட்டு அத அப்டியே கொ நல்லா வதங்கட்டுன்னு கொஞ் தண்ணி ஊத்தி வேகவைக்கணு எறா வந்து வெந்தாதா நல்லா இருக்கு இல்லனா வதக்கு வதக் குனு இருக்கு அது நல்லா வெந்தனே வெந்துருக்குதான்னு எட்த்து பாத்துட்டு சாப்ட்டு பாத்துட்டு அப்புறோ என்ன பண்ணணு அப்டியே ஸ்லோலயே வச்சி அப்டியே கெட் டியா வர்ற வரயு பண்ணிட்டே இருக்கணு நம்மளுக்கு கிரேவி வேண்ணா அப்டியே எட்த்துக்கலா ட்டு நம்மளுக்கு பிரியாணி வேணா ஃபிரைதான் வேணு ன்னா கெட்டியா வர வரையு வதக்கிட்டே இரு
லைட்டா ஓகே ஓகே ஓகே
கொஞ்ச நேரோ உட்டு உட்டு வதக்கினே இரு ந்து அப்பிடிதா பேப்பர் தூள் போட்டு கொஞ்சோ இத கலர் வந்து நல்லா ஆறிறும் ம் ஃப்ரை எப்பிடிக்கு அந்த மாரி மாறிடு அதோட டேஸ்ட் செமையா இருக்கு ஆமா ஆமா இதுக்கு பிரியாணிக்கி இதெல்லா நல்லா இருக்கு டேஸ்ட் இதெல்லா நா நல்லாவே எல்லாமே நா மோஸ் வே ஜிவு நல்லா பண்ணுவே இதுவு நல்லா பண்ணுவே எங்க வீட்ல எங் ம் ஹஸ்பண்ட் வெஜ் கூட நீ நல்லா பண் வேற எதாவது நாங்க அம்மாவாசைக் கிருத்திகனா எல்லாமே செய்வே அன்னிக்கு கொ கொழம்பு வந்து அவ்ளோ டேஸ்ட்டா ஆகுதுன்னுவாங்கோ சாம்பா ச்சின்னா அப்புறோ போன வாரோ அவரக்கா சம்பார் வச் ச்சது ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்பிடின்னாங்க இந்த மாரி நெறைய பண்ணுவோ நாங்க ம் வெஜ் ஜி பண்ணுவே நா வெஜ்ஜி பண்ணுவே இதுதா அது வந்து கை ஒரு ஒருத்தோட கை இது உண்ணுவாங்கள அ தா
கை பக்குவோ இன்னுவாங்க சூப்பர் அதுவுங் அது உங்க உங்களுக்கு இருக்குதா தெறம இருக்
ம் அவ்லோதா அதா அது எங்க வீட்டுக்கார் சொல்லுவாங்க ஒரு ஹோட்டல் வச்சி குத்தர்றே உனக்கு நீ ப செய்கீகுடவறா ஒரு மேனேஜ்மெண்ட் மாரி பாரு அப்பிடின்னு வாங்க
நல்ல விஷ்யோதா நல்ல விஷ்யோதா பரவாயில்ல ஆனா இப்போ என்னன்னா இப்ப எ எங்க வீட்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மா செய்றது நா மட்டுதா சாப்புடுவே
ம்
வேற ஆளு வந்தாங்கன்னா சாப்படமாட்டாங்க அது ஒரு கைப்புக்குவோ ஆனா அது எங்ளுக் எங்களுக்கு புடிக்கு எங்களுக்குன் வேலாடே ருசிக்கலா சாப்பிடமாட்டோ பசிக்குதா சாப்ட எங்க அம்மாக்கு
சேரிங்க ரொம்ப நன்றி உங்க கூட பேச இந்த டைம் போறதே தெர்ல நம்ம அடுத்த கால்ல கண்டிப்பா பாக்லாம் ஓக்கே ஓக்கே தேங்க்யூ நன்றி நன்றி ஆ